ஹலோ வனக்
அ இப்ப நீங்க கௌர்மண்ட் ஜாபு கௌர்மண்ட் இப்பயு ட்ரை பண்ணிட்தா இருக்கிங்ளா இப்ப கௌர்மெண்ட் ஜாப்தா போயிட்டுருக்கீங்களா
இல்ல இல்ல நா ட்ரை பண்ணிட்டுருக்குறே நா ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே வந்து பாத்திங்கன்னா நா வந்து பாஸ் பண்ணிட்டே
ஹாஸ்பிட்டல் அப்பயே போக வேண்டிதான
அப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டில படிச்சதுனால வந்து ‌‌‌‌‌‌‌‌‌‌பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாமே மார்க் கம்மி ஆயிடுச்சு அதனால வெயிட்டேஜ் வெயிட்டேஜ்னால அப்டியே வந்து அது பாதிக்கப்பட்டு அப்டியே வந்துட்டே பின்னோக்கி வந்துட்டே
இப்போ அப்போருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்ளா திரும்பியூ
அதுக்கப்றோ ட்ரை பண்ணே அதுக்கப்பறோ எக்ஸாம்ஸ் ரொம்ப அ நெறைய ஒண்ணு வரல இப்ப எப்டியோ ஒரு எக்ஸாம் வரு படிக்கலானு வந் ஆனா டி என் பி சி வந்து எழுதலங்க நா வந்து டி ச்சிங் லைன்ல என்னுடைய லைன்ல மட்டுந்தா நா போறே
ஓ கெளர்மன் டீச்சர் ப்ரைவேட்லருந்து கௌர்மண்ட் டிச்சராவா
நீங்க வந்து கெளமண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க எ தம்பி வந்து பாத்தீங்கன்னா அவங்க நா ஒரு தடவ எழுதி விட்டுட்டே ஆனா எ தம்பி எழுதி வி எழுதிட்டே இருந்தா அதவே ஒரு தொடர்ந் நாலஞ்சு வருஷோ அவர் வந்து இந்தயே எக்ஸாம்தான் போ ப போய் எழுத மாட்டாரு எல்லா எக்ஸாமு அட்டன் பண்ணு மாட்ட எல்லா எக்ஸாமு அட்டென் பண்ணுவாரு
இப்ப கெடைச்சிச்சா இப்ப
கெடச்சிருச்சு ஃபாரஸ்ட் கார்டா இருக்குறாப்ல
ஃபாரஸ்ட் எந்த ஏரியா உங்க ஏரியாலியா உங்க ஏரியா சரௌண்
எங்க எங்க ஊர்லயே
சூப்பரா இருக்கு சூப்பர்லா அழகா இருப்பே அதா உங்க வீட்லயு ஜம்முனு வேற வேலைக்கி போய்ட்டு
ஆமா ஆமா
அதுக்கு என்ன மாரி என்ன மாரி படிக்னு ஃபாரஸ்ட் கார்டுக்கு
ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் தா
சயின்ஸ் கொஞ்சோ ஈஸியா கவர்மெண்ட் ஜாப்லா இருக்காது இப்ப இப்ப நா சென்னைல இருக்கே இப்ப இங்கந்துங்க எங்க படிச் படிச் பசா ஆயிட்டா அன்சென்ட் அங்கயே டிரான்ஸஃபர் வாங்கிக்கலால்ல திண்டுக்கலுக்கு
வாங்கிக்கிலா வாங்கிக்கிலா
கொஞ்சோ ஈசியான கவர்மென்டு ஜாப்லா கொஞ்சோ இருக்கும்ல அதாவாது என்னன்னு
எதுவுமே ஈஸியே இல்ல எல்லாமே கஷ்டந்தா இப்ப நீங்க வந்து சின்ன வயசா இருக்குறதுனால இப்ப ஸ்கூல் சிலபஸ் உங்களுக்கு எப்டியோ டச் இருக்கு அந்த ஸ்கூல் சிலபஸ் மட்டுமே படிச்சா நீங்க டி என் பி சில்லா நல்லா உள்ள போலா
இப்ப சின்ன சின்ன போஸ்டி்ங்லா இருக்குல்ல இந்த கவர்மெண்ட் ஜப்லா ஊராட்சி மன்றம் அந்த மாரிலா
ஆமா அது வி ஏ ஓக்கு கூட வந்து அதுதா வி ஏ ஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்டே டிவ் ஆபீசர் அதுங் அதுக்கு எல்லா கூட எக்ஸாம் தா இருக்கு அதுக்கு கூட ஸ்கூல் புக்ஸ் மட்டுந்தா படிக்கிற மாரி இருக்கு
வீ ஏல்லா கொஞ்சோ கஷ்டமா இருக்குல்ல கொஞ்சோ அது கொஞ்சோ பெரிய போஸ்டிங் அது
அப்ப அங் எவ் அதுக்கு கூட ஸ்கூல் புக்ஸ் தா எல்லாத்துக்குமே வந் து ஆ எது படிக்கணுன்னா ஸ்கூல் புக்ஸ் மட்டு தா படிக்கணு சிக்ஸ்த்லருந்து டுவெல்த்து வரையு இருக்கிற தமிழ் புக்கு மேக்ஸ் மேக்ஸ் நல்லா போடுறவங்களா இருந்தா மேக்ஸ்
மேக்ஸ் வா எல்லா எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு மேக்ஸ் வருமா
வரு வரு மேக்ஸ் வரு சோசியல் வரு சில கவர்மெண்ட் எக்ஸாம்க்கு ஜி கே வரு
இப்ப ஈஸியான எதுவுமே கெடையாது ஈஸியான கவர்மெண்ட் ஜாப்ன்னு
ஈஸியான்னு எல்லாமே கஷ்டோந்தா கஷ்டப்பட்டா தா வாழ்க்கேல வந்து ஆ முன்னேற முடியு
இல்ல சில இதுலா பிசிக் மட்டு வச்சிருக்கோல்ல இப்ப நல்லா கொஞ்சோ பாடி நல்லா கொஞ்சோ ஃபிட்
அதுக்குமே வந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து எழுத்து எழுத்து போட்டி தேர்வு இருக்கு அதுல பாஸ் இப்ப ஏ தம்பிகெல்லா பாத் தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து போட்டித் தேர்வு வச்சாங்க தேர்வு வச் சி அதுல வந்து ஆ செலக்ட் ஆயி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்டு வண்டலூர் ஜூ இருக்கு இல்லையா வண்டலூர் ஜூ சென்னை வண்டலூர் ஜூ அந்த சென்னை வண்டலூர் ஜூ வந் து இத்தனி செகண்ட்ஸ்குள்ள நீங்க இவ்ளோ ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ற மாரி
ஓ அவ்ளோ பெருசா வண்டலூர் ஜூ மு ஃபுல்லா உள்ள போய் ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ள
ஆமா குறிப்பிட்ட அந்த இதுக்குள்ள அந்த செக்
இ போற செகண்ட்ஸ் சேவு இப்ப ரெண்டு ஒரு மூணு நிமிஷோ நாலு நிமிஷோ அது அந்தமாரி ஒரு குறிப்பிட்ட டயமிங்குள்ள
ஆமா ஆமா அந்த டயமிங் குடுத்துருவாங்க அதுக்குள்ள இத்தினி ரவுண்டு அதுக்குள்ள அது அதெல்லா தெரிஞ்ச ஒடனே பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக போய் கொஞ்சோ ட்ரெயின் பண் ணி
இப்ப ஃபாரஸ்ட் கார்டுக்கு நெறைய பேர் அப்ளே பண்ணியிருப்பாங்க அதே காம்படீஷன் கொஞ்சோ ஹெவியா இருந்திருக்குல்ல
காம்படீஷன் ரொம்ப ஹெவிதா
இதுல கொஞ்சோ காம்படீஷன் கம்மியா இருக்கு எந்து இதுல எல்லாரு படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க கவர்மெண்ட்
ஆமா ஆமா இந்த அறநிலைத்துறை இந்த அறநிலைத் துறை அதற்கு அதெல்லா வந்து நெறைய பேருக்கு தெரியாது இல்லையா ஆமா அதுக்கு டெஸ்ட் இருக்கு
ஓ அதுக்கும அதுக்கு எந்த ய எந்த சம்பந்தப் பட்ட படிக்கணு அதெல்லா
இப்போ நீங்க இந்த டு்வெல்த்துல வந்து இந்த பக்தி இலக்கியம்னு படிப்பீங்கல்ல
த்தியிலக்கியம்
அந்த மாரி சில புக்ஸ் இருக்கு
அதெலா ஈஸியா கஷ்டமா எது
அது இது இப்ப நம்ம அந்த அ பக்தி இலக்கியத்துல வந்து என்ன மாரி பாப்போ இந்த நாயன்மார்கள் அந்த மாரி அவங்க அது அந்த மாரி பாப்போ இல்லைங்களா அவங்கள பற்றிலா படிக்கிற மாரி இருக்கு அந்த புராண தமிழ் கதைகள் அந்த அ சாமி ரிலேட்டட் புக்ஸ் எல்லா நெறைய கொஞ்ச படிக்கிற மாரி இருக்கு
அதெலா கொஞ்ச இன்டரஸ்டா இருக்கும்ள கொஞ்ச ஈஸியா போறாது ஒரு இந்த மற்ற மாரி மக பண்ணனதேலாம கொஞ்ச புரிஞ்சு படிச்சா ஈஸியா கதை எழுதலாம்ல இத எலாம் அழகா
ஆமா ஆமா ஆனா இதுல கத அடிக்க முடியாதே அதுலதா இது பெரிய விஷயமே இருக்கே நம்ப ஒவ்வொரு லைனு படிக்கணு அவங்க கேட்கறது வந்து வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பா கேப்பாங்க ஒன் மார்க் மாரி கேப்பாங்க
ஆமா ஆமா பக்தி இலக்கம் எழுதியவர் ஆசிரியர் யார்
ஆமா அது யாரு எந்த நூற்றாண்டை சேர்ந்தவரு எந்த காலத்துல வாழ்ந்தாரு ஆமா ஆமா அந்த மாரி கேப்பாங்க இப்ப கஷ்டந்தா அதுதா கஷ்
இப்ப உங்க தம்பி ஃபா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டுக்கு போஸ்டிங் எத போஸ்டிங் வந்து கவர்மெண்டே கொடுத்தா அலாட் பண்ணாங்களா இல்ல நீங்க கொஞ்சோ
இல்ல இல்ல நாங்கல்லா எதுமே அஞ்சு பைசா கூட நாங்க தரல
என இப்பனே எல்லாத்துக்கு எல்லாத்துக்கு கேக்குறாங்களே எல்லாத்துக்குமே
ஆ ஹா சொல்ல போனா எங்க அம்மா நீ அந்த வேலைக்கே நீ போகவே போகாத வேணவே வேணான்ட்டாங்க
ஓ ஃபாரஸ்ட் கார்டுக்கேவா ஈசிய தான இருக்கு அந்தலவுக்கு ஒன்னு கஷ்டமா இருகாது
அதாவது போலீஸ் மாரி இருக்கு அந்த வேல
ஆமா ஆமா போலீஸ் பார் போ போலீஸ் இருக்கற அளவு ஸ்ரெஸ் ஃபாரஸ்ட் கார்டுகா கொஞ்ச கம் போலீச கம்பர் பண்ணறத கொஞ்சம்ஃபாரஸ்ட் கார்டு கொஞ்ச
கம்மிதா ஆனா கேன்டீன் இருக்கு எல்லா வசதி எல்லா எல்லா இருக்கு நீ அந்த வேலைக்கே போகாத நம்ம ஜூஸ் கடையே பாத்துக்கோ நீ வேணவே வேண்டா போகவே
கூஸ்ட்டு போயி கடைல உக்கார்ரே போலீஸ்காரண்னா அழகா வேரவே இல்ல வேறலைன்ல மாச மாசோ பிக்ஸா சம்பளோ வந்துரு
ஆனா எ தம்பி வந்து பேங்க் எக்ஸாமு டிஎன்பிஸ்சி நெறைய அப்படியே எழுதிட்டே வந்தாப்ல ஆனா இந்த எக்ஸாம் எ இந்த எக்ஸாம் எழுத போறப்ப உள்ளப் எக் எக்ஸாம் ஆல்குள்ள போயி ஆல் டிக்கெட் வந்து நீங்க வேற எடுத்துட்டு வாங்கன் அம்
ஆ
அப்போவே அது வந்து எங்க சென்டரு போட்டாங்கன்னா சேலத்துல போட்டாங்க
இதுதா பிரச்சனை எங்கேயோ போடுவாங்க சென்ட்ரு பிரச்சனை இல்லனா சென்னையில இருந்து தாம்பரம் எங்கெங்க சென்டரு இருக்கோ அங்க என்னனாங்
அவ சேலம் போயிட்டு எக்ஸா ஹால்ல போயிட்டு வந்துட்டா எழுதலாமா வேணாமா ஆல் டிக்கெட் வேர எடுத்துட்டுவர சொல்றாங்க பக்கத்துல கடை இல்ல நா திருப்பத்தூரு கல்யாண ஆகத்துக்கு முன்னாடி
திருப்பத்தூரா அது ரொம்ப தூராமச்
சேலம் வந்து கிட்டதா கிட்டதா கிட்டதா எங்க பெரியம்மா வீடு இருக்கு பெரீமா வீடு இருக்கு அதனால அங்க போய் தங்கிட்டு அவ போயி்ட்டு எடுக்கலாமா வேணாமா சரி வந்தது வந்டோ சும்மா அட்டென் பண்ட்டு போலா சொல்ட்டு பக்கத்துல ஜெராக்ஸ் எடுத்துட்டு போய் அட்டன் பண்ட்டு வந்தாப்ல பாஸ் ஆயிட்டா வெரிபிகேஷன்லயே ஒரு ப்ரச்சன ஏன்னா வந் து இது அ என் தம்பியோட பேரு வந்து டி ஆர் பாலாஜி ஆனா அப்ளிகேஷன்ல வந்து ஆர் பாலாஜினு போட்ருந்துச்சு
ஒரு சின்ன மிஸ்டேக்னு எழுதவிட மாட்டாங்க சின்ன மிஸ்
ஆமா அந்த அது கேப்பாங்க எப்டி நீங்க வந் நீங்க காசு குடுத்து வந்தீங்களா எப்டி நீங்க பாஸ் ஆனீங்க அப்ளிகேஷன்ல ஆர் பாலாஜி இருக்கு டி ஏன்னா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணது வந்து ஏ தம்பியோட ஃப்ரெண்டவுங்க தம்பி அவரு அப்ளை பண்ணது இவ அப்ளை பண்ணல அவர் தா அப்ளை பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஆமா ஆர் பாலாஜினு குடுத்துட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த எடத்துல வந்து எங்க ஊரு தெரிஞ்சவுங்க அங்க இருந்தாங்க
அந்த இதுல அந்த அந்த எக்ஸாம் அ
இப்போ வந்து அவுங்க சொன்னாங்க இல்லைங்க அவுங்க தெரியாம பண்ணியிருப்பாங்க இந்த நல்ல பையந்தா டி ஆர் பாலாஜிதான் சொல்லி போட்டு அதுக்கப்றோ தா அவனுக்கெல்லா அந்த மாரி அப்டியே நறைய சிக்கல தாண்டிதா வேல கெடைச்சிருச்சு
ஒம்போது வர்ஷோ டிர நாலு டு அஞ்சு வர்ஷோ திரும்ப திரும்ப ட்ரை பண்ணே கெடச்சிதே
அவ ஒம்போது வர்ஷோ ட்ரை பண்ல ஒரு அ ஒரு நாலு அஞ்சு வர்ஷோ இருந்திருக்கோ
இப்ப நாலஞ்சு வீட்ல இப்ப நாலஞ்சு மொத வர்சமே தெரிஞ்சுருச்சு இது எங்க செட் ஆக போது முத வர்ஷமே ஊட் துப்பு வேற வேலைக்
நா நா அப்ப நா வேலைக்கு போயிருந்தே அப்ப நா சொ சொன்னே நீ வேலைக்கு போகாத நீ எவ்ளோ படிக்கிறியோ படி எந்த கோச்சிங் கிளாஸ் போரியோ போய் படி
உம்
ஆனா அவங் கூட படிச்சவுங்க எல்லாமே பேங்க் வேலைகுளுக்கு ரெண்டு நாலஞ்சு எனக் தெரிஞ்சு ஒ ரு ஆறு ஏழு பேர் பேங்க் வேலைக்கு போயிட்டாங்க
திரி எங்கண்ணா கவர்மெண்ட்டு பேங்க்ல தா வேல பாக்குறாங்க ஒம்போது வர்ஷோ ட்ரை பண்ணாங்க எங்கண்ணா
ஆஹ
ஒம்போது வா ஒம் ம்போது இருபத்திநாளு வர்சோ என்னமோ ஃபெயில் ஆயிட்டாங்க அத்தனாவர்சோ ஒம்போதுவர்சோனு நெனைக்கிறே அத்தன வர்சோ ஃபெயில் ஆயிருக்குறப்பதா அது லா ஃபஸ்ட்டே இப்பதா பேங்க் இதுல ஸ்டாரிங்லயே ஃபாட்டி தௌசண்ட இப்ப ஒரு லட்சோ சம்பளமா மாசோத்துல
ஆமா ஆமா
பாபுல வேல பாக்குறாங்க
ஆமா நல்ல விஷ்யோ தானே
அ ஒம்போது வர்ஷோ ட்ரை பண்ணாங்கல ஒம்போது வர்ஷோ வீட்ல சப்போர்ட் பண்ணுனோ எவ்லோ ஒம்போது வர்ஷோ கெடைக்கலன்னா ரொம்போ ரிஸ்க் சிலர் ஒம்போது வர்
ஆமா ரிஸ்குதா ஆனா ஒரு வர்ஷோ ஒரு ஒரு ஒரு வர்ஷமோ ரெண்டு வர்ஷமோ வேலைக்கு போனா ஸ்கூல்ல போனா
உங்க ஸ்கூலுக்கு ஆ
இல்ல இல்ல வேற ஸ்கூல் வேற ஸ்கூல் அவ அது என்ன சொல்றதுன்னா அந்த ஸ்கூல்லெல்லா அந்த ரோபோட்டிக் ட்ரெய்னர் அந்த மாரி பண்ணுவாங்கல்லையா
ஆமா
அந்த வே அந்த மாரி வேலைக்கு போனா ஒரு வர்ஷோ போனா இன்னொரு வர்ஷோ வேற ஸ்கூல் இன்னோர் வர்ஷோ வேற ஸ்கூல் போயிட்டே தா ட்ரை பண்ணா கட அவனுக் கடச்சிடுச்சு
அதா நானு அத ட்ரை பண்ணே கொஞ்சோ ஈ சி ஈசியா இப்ப எங்க எல்லாத்துக்கு லஞ்ஜோ கேக்குறாங்க எல்லாத்துக்கோ பயங்கரமா
அதெல்லா இல்ல லஞ்சோல்லா எதுலையுமே இல்ல
இல்ல கேக்கற மார்க்குதா இப்ப எங்க அண்ண ஆர் ஐ எங்க அண்ணாக்கு வந்து ஆர் டி ஓ வேல வந்ச்சுங்க என்ன கப்பு எங்கண்ண இப்ப எங்கண்ணாக்கு இருவத்து நாலு வயசு ஆவுது எங்கண்ணா ஏ வயசு அந்த காலேஜு ரெண்ட் டிகிரி முடிச்சவொன்னே ஆர் டி ஓ வேல கெடைச்சது எங்க அண்ணக் அலட்டாச்சு எங்க அண்ணாக்கு ஒரு கோடி ரூவா லஞ்ச கேட்டாங்க எங்க அண்ணாக்கு ஆர் டி ஓன் போஸ்டிங் போறோ உங்களோட கரூர் எங்கன்னா கரூர் கரூர் ஸ்டே கு தொகுதியிலே உங்களுக்கு வேல குடுக்குறே உங்களுக்கு
ஆமா
ன்னாங்க எங்க அண்ணாக்கு
ஆ
அன்னைக்கு ஒரு கோடி ரூவா குடுத்துருந்தா எங்க அண்ண ஆர் டி ஓ ஆயிருப்பா அன்னைக்கி
ம் அந்த மாரி காஸ் குடுத் து வாங்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா
மேம் டைம் முடிஞ்ச்சுகுன பண்ட்டுமா உங்கக்கு பதினோரு நிமிஷமாயிருச்சு
ஓகே நன்றி நன் ஓகே நன்றி
ஆ